ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
கேக்குது பி பிசியா
ஆ பிசியில கொஞ்ச அப்டியே போயிட்ருக்கு சொல்லுக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ரெஸ்ட்டு எடுத்துட்ருக்கே
புரில
ரெஸ்ட்டு தா மதியானடைம் ஃபுல்லா ரெஸ்ட்டு தா
தா சமைச்சு முடிச்சுட்டு அனுப்சுடீங்கன்னா ரெஸ்டுதா
சமச்சு முட்ச்சுட்டு ரெஸ்டு கே மூன்றைக்கு இல்ல இல்லல்ல நெறையா காலேலே டிஃபனு
ஓகே ஓகே
ஆ மத்தியானம் மதியானோ செய்ற சாப்பாடு நைட்டுக்கு சாப்பாடுதா அதே சாப்பாடு இருக்கு ஆஹா நைட்டு நைட்டு டிஃபன் பழக்க வக் க்கல அப்றோ மூண நேரோ அடுப்லே நின்னுடே இருந்த மாரி இருக்குமே
ஐயோ இங்க மதியோ மட்டுதா ரைஸ் மாத்த ரேன்டு நாளு எதனாச்சு டிஃபன் செஞ்சுக்கிட்டே இருக்கணு
நைட்டுக்கெல்லா செய்வீங்க சப்பாத்தி தோச அந்த மாதிரியா
ஆமா சப்பாத்தி தோச இடியாப்பம்
ஆ எப்பா இடியப்பலா பெரிய வேலையா ஆச்ச
அந்த மாரிதா போவோ டிஃபன்னாலே இப்போ நைட்டுக் கடுப் பண வரு உ சாப்பிடாம கூட படுத்திர்லா போல ஒரு வாழப் பழத்த சாப்டுட்டு
வெளியப் போ நா எனக்கு கல்யாணத்துக்கு முன்னால டிப்பனாதா இருந்துச்சு நா கல்யாண பண்ணி வந்துட்டு அத மாத்திட்டே என்னால மூணு நேரம் அடுப்
ஆனா ஊர் சைடுல என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு ஆயிக் கிட்டு ரசோ அப்புறோ இந்த கடல தொவையல்லா செஞ் சொல்லுவாங்கள அந்த மாரி வெச்சு குடுத்து வேலைய முடுச்சுருவாங்க இங்க வந்துதா அப்போ வந்துட்டு எங்க அம்மாலா சாப்பாடு நைட்டு சாப்டாதா நல்லத் து அப்டி இப்டிம்பாங்க இப்ப புள்ளைங்களுக் டிஃபன் குடுக்குறதுனால அது என்னத்துக்கு ஆகு கு ஒடம்பு அப்டின்ற மாரில்லா சொல்றாங்க
அம்மா திட்டுவாங்க ஒரு தோசைய தின்னுதுட்டு அந்த புள்ளைக எப்டி இருக் கு மணல் எப்டி போ மோஷன் கூட வராது அப் டிங்கு சோறு குடு சோறு குடும்பாங்க அ அவிங்களே சோறு கேக்க மாட்டேகிராங்க எப்டி பண்ணா வரு
டிஃபன்னா பெசாட்டு கொஞ்சோ சாப்டுட்டு போயிருதுங்க
போற குடுத்த வாயில அப்டி ரெண்டு பக்கமு ஒதுக்கி வெச்சுட்டே இருக்
ஆ ஆமா ஆமா அது கொஞ்சோம் சைடிஸ்
ஊருக் போம் போது ஊருக் சும்மா நீங்க குடுத்து பாருங்க புள்ளைளுக்கு சோறு அப்டின்னு எங்க அம்மாட்ட குடுத்துருவே அது ஆப்பு ளேட்டா நா குடுக்க முடியாதும்மா நீயே குடு த்துக்கு அப்டின் தெரிதுல அப்புறோ எது சோரா குடுக்க போறோ குடுன்றீங்க அப்டின்னு ஆனா எங்க வீட்லல்லா எப் இன்ன வரைக்குமே காலையிலயே செய்யற சாப்பாடு நைட்டு் மூணு நேரமு சாப்பாடுதா எதா கிராமோ
ஆமா அவங்களுக்கு வந்து எப்டின்னா இதெல்லா சாப்ட்டாதா ஃபுல் ஃபில்லா இருந்த மாரி இருக்கு அவங்களுக்கு இந்த டிஃபன்ல்லா வந்துட்டு தெரியாது
நா ஸ்கூல் படிக்கும் போதெல்லா கால்லயே எங்க அம்மா சாப்பாடு சொன்னா ஒரு நாளைக்கு அஞ்ச நேரோ சாப்புடுவ காலைல மதியானோ சாயங்காலோ ஒரு நேரோ சாப்புடுவ டியூசன்க்கு போறதுக்கு முன்னால அதுக்கப்புறோ டியூசனுக்கு வந்ததுக்கு அப்புறோ அஞ்சு நேரஞ் சாப்புடுவ இப்ப அப்டில்லா சாப்புட முடில ஸ்கூல் படிக்கும் போது அது எல்லா வைஸ் ஆயிருச் கோணக்கா இல்லனா சாப் இப்ப நம்மளே செய்யறதுனால சழிப்பாயிட்டான் ஒண்ணு தெரியல
ம் ம் இப்போ எங்க சாப் பாடு இப்ப பேஷனயிடுச்சில ஸ்சாண்விட்சி பர்கரு பீஸா அதெல்லா சாப் ட்டா ஆ ஒகே அது வே ஃபுல் ஃபில் ஆயிடுச்சி அந்த மாரி ஆயிரு ரிப்பலா
ம் ம் ப்புல கெழந்தைங்லுமே சாப்பிட மாட் ட்றாங்க சோறா சோரா அப்பிடிம்பா ஏ பையபா எம்ம்மா சோறு போட்டுனு இருக்க
நீ அதுக்கு முன்னாடி கேட்டுவச் ச்சிறது வேணுன்னா நைட் என்னமா செய்ய போற காலில நீ என்ன செய்ய போற லஞ்ன்சுக்கு என்ன கட்ட போற எனக்கு டிஃபன் என்ன தர போற எல்லாமே வந்து பிரீப்பிலனா வந்து கே ட்டு கேட்டு வச்சறாங்க இத அது ஓகேவா
அடக்கு எப்பிடி செஞ்ச அடிம்பா மீனு சிக்கன்னு ஃப்ரை பண்ணி குடுத்தா சாப்புட தெரியு ஆ ஃப்ரை பண்ணி குடுக்குற ஐட்டம் எல்லா சாப்புடுவாய்ங்க எண்ணெயில போட்டு ஃரை பண்ணி குடுத்தா நல்லா சாப்புடுவாய்ங்க மீனு கறி சிக்கனு மட்டனுட்டு அதம சோறு மா ருக்கு
அ ஏ அது மதியே மதியோ மட் என்னா சோறு ஸ்கூலுக்கு அந்த குடுத்து உட்றோல அந்த கு டிட்டப்பால் அது மட்டுதா அப்புறோல நைட்டெல்லா சோறு குடுத்தாலே எதுக்குமா எனக் சோறு தர அப்ரமா ஒரு தோசனாலு நெய் ஊத் ட்டு குடுத்தா ஆ ஓக் கே ஃபைன் அப்டின் ன்ர மாரி ஆயிறுவா
எங்கத்த சொல்ட்டு இருப்பாங்க சாப்பாடு நைட் நல்லா கொடுமா அப்பதாமா காலையில் மோஷன் வரு இல்லனா ஸ்கூல்லவே இருந்துருவா ஸ்கூல்லவே இருந்துருவா அப்டின்னுவா
ஏமா இப்டே சொல்லுவாங்க எ ஆம்பல பிள்ளேலு வந்து சோறு குடுத்து வளக்கணு அப்பதா யான பலோ இருக்கு இங்கங்க ஊதுனா எல்லா பறக்குற மாதிரி இருக்கு
வா
பா ஏ அப்பல்லா நைட்டு சாப்பிடாமயே படுக்க விட மாட்டே டாங்க
அம்மா நைட் ட் டா எங்க அம்மா பதின்நொன்றரைக்கலா எழுப்பி சாப்ட வைபாங்க இப்ப உள்ளவைங்களா பிள்ளா கெடையாது எ பசங்க ரெண்டு பேரு ரெண்டு செல்லு இருக்கு ஆளுக்கு ஒரு செல்ல பாத்ட்டே இருப்பான்ங்க நா சாப்பாடு ஊட்டிட்டே இருப்பே அவங்களுக்கு நா என்ன குடுக்குறே அவங்க என்ன சாப்டுறாங்கனு கூட தெரியாது அம்மா வந்து சிக்கன் தராங்க மட்டன் தராங்க மீன் தராங்குறது கூட தெரியாது ஏதோ தராங்க ஃபோன பாக்றோ சாப்டுவோ அவ்ளோதா
உ
ஆய்ட்டு பழக கூடாது ஆமா நா கோவத்துல போ என்ன சாப்ட்டுட்டு இருக்கனு தெரியுதான்னு கேப்பே அப்பறோ தட்டெடுத்து பாப்பா அப்டி ஃபோன குடுக்கலனா சாப் றதேல்ல அப்டி ஒதுக்கி வச்சிட்டு உட்காந்தே இருப்பான்ங்க அப்டியே ரெண்டு பக்கமு கண்ணத்துல ரெண்டு பக்கமு சாப்பாட வச்சுட்டு அப்டியே
நீ எப்டி சொல்லனு பசி வந்தா சாப்டுங்க அப்டின்ருங்க நம்ம அப்டி ஃபோன் குடுக்கறனால சாப்ட்றதுனால அதுக்கு என்ன ருசி ஏய் அது கெட்டு போனத குடுத்தாலு சாப்ட்ருங்கன்னு நெனைக்கிறே
ஏன்னா அதா சேரி என்னைக்காது இப்டி போன பாக்கையில பச்ச மிளகாவ கிள்ளி வாய்ல வை கே அப்டின்ருக்க
ஆனா அது கொஞ் ச் அந்த ஹேபிட் வேணா அத மாத்திக்கோங்க ஏன்னா பிள்ளைங்களுக்கு அதுவே இதா ச்சின்னா வளர வளர கஷ்டோ
மறச்சு வக்கிறது எல்லாமே பண்ணிட்டே எங்கதா இருந்து கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது எடுத்துருவாங்க லாக் எடுத்து பா உக்காந்து யூடியூப் பாக்க ஆரமிச்சிர்றது ரீல்ஸு
ஆ இவ்ளோ நாள் லீவ்ல இருந்தாச்சு சரியா போ ச்சு இப்ப ஸ்கூல்லா ஓபன் ஆயி ருச்சல்ல டியூஷன்லா போறாங்களா வீட்லயே படிச்சிருவாங்களா
டியூஷன் போவாங்க வீட்ல இருந்தா படிக்க மாட்டாங்க இதுல என்னனா ரெண்டு பயங்களுக்கு ஆ ஃபஸ்ட்ல உள்ள பையனுக்கு வேற ஸ்கூலு செகண்ட்ல உள்ள பையனுக்கு வேற ஸ்கூலு ஏன்னா ஃபஸ்ட்ல உள்ளவன அங்க ஒரு ஸ்கூல்ல சே த்தோ ஆ அவ எல் கே ஜி க்கு போயிருக்கா ரெண்டாவது பையனுக்கு வந்து இப்ப கவர்மெண்ட் ஆர் டி போட்டாங்கல்ல அதுல அப்
ஆ ஓ ஆர் டி ஆமா ஆர் டி லனா அது அங்க என்ன கெடைக்குதோ அங்கதா போடணு.
பெரிய பைய படிக்கிற ஸ்கூல்ல கெடைக்கல
ஆ ஆனா கொஞ்சோ ரெண்டு பேருக்கு ஒரே மாரி இருந்துச்சுன்னா ஓகேவா இருந்திருக்கு என்ன
ரியவனுக்கு இன்னு ஸ்கூல் தெறக்கவே இல்லை எப்ப மார்ச் பதினஞ்சுல லீவ் உட்ட ஸ்கூலு இன்னு தெறக்கவே இல்ல அடுத்த வாரந்தா தெறப்பாங்க என்ன எங்க ஸ்கூலுக்கு லீ புதுசா இருக்குது இதல்லா என்னன்னு ஒண்ணுந் தெர்ல
ம்
இவனுக்கு இன்னு தெறக்கவே இல்ல
ஹலோ
சின்னவனுக்கு ஸ்